ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே வேலைக்கெலா போயிட்டு வந்ட்டீங்களா
ஆ வந்துட்ட வந்துட்ட
ம் சரி ஆ என்ன பண்றீங்க இப்போ
இப்போதானே வந்தே கொஞ்ச நேரம் படுத்திருக்கெ அப்புறமா எழுந்து வேல செய்ணு
அப்டிங்களா சேரிப்பா
கொஞ்ச நேரோ ஓய்வு எடுத்துட்டு அப்றோ போயி வேல செய்ணு
செரி ஓகே அ பொங்கல்லா எப்டி போச்சி
பொங்கல் நல்லாவே போச்சு ஆனா எனக் இந்த கிராம மல்லா அ கொண்டாடணுனு ஆச ஆனா போக முடில ஏன்னா எங்க அம்மாவோட ஊர் வந்து ஆர்ணி அங்கெல்லா வந்து ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க
அப்டிங்களா ஏ நீங்க இது வரைக்கு போனதே இல்லைங்களா
இல்ல இந்த பொங்கல் டைம் அந்த டைம்லல்லா போனதில்ல
அப்டிங்களா
ஆ விடுமுறை விடுமுற டைம்ல மட் டும்தா அங்க போயிட்டு வர்வோ ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அந்த மாரி மத்த டைம்ல போயிட்டு வர மாட்டோ இங்யே இங்யே கொண்டாடிடுவோ அதனால போக முடில முன்னாடி மாரி முன்னாடி மாரினா ஒரு வாரத்துக்கு கா நம்ப ஆபீஸ்ல வி விடுமுறை விடுவாங்க பொங்கலுக்கு ஆனா இ இப்பல்லா வந்து ஒரு நாள் ரெண் நாள் அதிகப ட்சோ ரெண் நாள்ல விடறாங்க அதனால அங்க போயி ட்டு வரது வர முடில அதனால இங்கேயே கொண்டாடிட்றோ
ஆ நான்கு நாட்கள் விடுமுறை விட்றது இல்லைங்களா உங்ளுக்கு
இல்லப்பா ரெண்டு நாட்கள் தான் விட்றாங்க அதிகபட்சம் ரெண்டு நாள் விட்றாங்க இல்லன்னா மூன்று நாட்கள் விடுவாங்க அவ்ளவுதான்
ஓ அதனால நீங்க இங்கே
ஆமா ஆமாப்பா நீங்க எப்டி கொண்டாடினீங்க
ஆ நாங்க வந்து எங்க தாத்தா வீடு வீட்டுக்கு தான் போய் கொண்டாடுவோம் கிராமம் தான் அது அங்க நல்லா இருக்கும் அங்கதான் போய் வருவோம் முதல் நாள் பொங்கல் மட்டும் வீட்லயே காலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு கெளம்பி போய்டுவோம் போயிட்டு தாத்தா வீட்ல நல்லா கொண்டாடுவோம் அங்க வந்து தெருவுலயே வந்து பொங்க பானை வச்சு அ எல்லாருக்கு குடும்பமா வந்து நெறய பேர் ஒரு முப்பது நாப்பது பேர் சேந்து பொங்கல் பெரிய பானல்லா வெச்சு கொண்டாடுவோ நல்லாயிருக்கு அது அந்தமாரி கொண்டாடுவோ அதுக்கப்றோ மாடுல்லா விடுவாங்க அதெல்லா பாப் போ நீங்க போவீங்ளா மாடு பாக்க
இல்லப்பா இது வரைக்கு போனதே இல்ல ஆனா போய் பாக்கணு எனக்கு ரொம்போ ஆச இந்த ஏறு தழுவுதல் தானே பண்ணுவாங்ளே
ஆ ஆமா ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு அந்தமாரி சொல்வாங்க
ஆமா நல்லாயிருக்கு நா டி வி அ தொலைக்காட்சியில பாத்து பழக்கோ ஆயிட்டு ஆனா போணுன் ஆச எனக்கு
அப்டிங்களா இங்கய வந்து ஏறு தழுவுதல் மாரி பண்ண மாட்டாங்க அ ஊர் ஊர்லயிருக்க எல்லார் வீட்லயு மாடு இருக்கு இல்லைங்களா அது வந்து பொதுவான ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு வன்ட்டு அங்க பல்லோமாரி தோண்டி அங்க வந்து தண்ணியெல்லா இந்த மஞ்ச தண்ணி அந்த மாரியல்லா ஊத்துவாங்க அத எடுத்து மாடுங்களுக்கு வந்து மேல ஊத் திட்டு மாட்ல வந்து அந்த கலர் வண்ணோலா பூஸ்வாங்க அதுக்கப்றோ பலூன் மாரிலா கட்டிட்டு மாட்டு வண்டில்லா வரு யில்லைங்ளா அதெல்லா வந்து எல்லாரையு ஏத்தி வந்து கூட்டிட்டு வருவாங்க ஊர் ஃபுல்லா சுத்துவாங்க அன்னிக்கு ஒரு நாள் அது வந்து நல்லாயிருக்கு எனக்கு மாட்டு வண்டி நா போக நல்லாயிருக்கு
கேக்வே நல்லாயிருக்கு நா போனதே இல்ல அப்டிலா ஆ இங்கேயிருந்து பழகிடுச்சு ஆனா அந்தமாரி போணு இருக்கணு ஆச எனக்கு
நீங்க வேணா ஒர் ஒரு வருஷோ வேணா அந்தமாரி பொங்கலப்போ எங்கூட வேணா வாங்க நா வேணா கூட்டுபோறே இல்ல நீங்க வந்து அம்மாவுடைய ஊருக்கு கூட வந்து கேட்டு போய் பாருங்க உங்களுக்கோ அது நல்லாயிருக்கு இல்லைங்ளா சந்தோஷமா மகிழ்ச்சியாயிருக்கு இல்லைங்ளா
ஆமா ஆமா ஆமா நீங்க எந்த ஊருப்பா
நாங்க வந்து அம்மாவுடைய ஊர் வந்து செஞ்சு சோ அங்கதா போவோ
செஞ்சி செஞ்சி வந்து எது பக்கத்துலருக்கு
ஆ செஞ்சு நீங்க இது வந்து கோர்ட் எல்லா கேள்விப்பட்டது இல்லைங்ளா நம்ப புத்தகத்துலல்லா ஆ ஆமா புத்தகத்தலா கூடோ படிச்சுருப்போ இல்லைங்ளா
எந்த ஊர் பக்கத்துல இருக்குன்ற மாரி கேக்றே
ஆ திருவண்ணாமலை
திருவண்ணாமலை ஓ ஓகே எங்க சித்தப்பா கூட திருவண்ணாமலைதா
அப்டிங்ளா அந்த அந்த இது மாவட்டம் மாரி வரூ ஆனா அதே இதுல்லா கெடையாது
அங்க திருவண்ணாமலைல வந்து இந்த மலல்லா அழகாருக்கு அந்த மல மேல ஒரு கோயில்ருக் கு சொல்லுவாங்க அங்கல்லா பொயிருக்கோ நல்லாருக்கோ
அப்டிங்ளா நா வந்து கேள்வி பட்டுருகே ஆனா நா இன்னு அங்க போனதில்ல ஆனா நல்லாருக்கு அப்டின் சொல்லி கேள்விப்பட்ருக்கே
ஆமா ஆமா நல்லாருக்கு உண்மயாவே ரொம்ப நல்லாருக்கு இந்த விளக்கெல்லா ஏத்துவாங்க தெரிமா
ஆ ஆமா அதுல வெளக்கெல்லா ஏத்துவாங்க அதெல்லா பாத்ருக்கே நீங்க மேல ஏ த்தி அந்தமாரி பொயிருக்கீங்களா
ஆமா ஒரு வாட்டி அ எங்க சித்தப்பாக்கு வந்து இந்த கல்யாணோ அங்கதா நடந்துச்சு திருவண்ணாமலையில அப்ப வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நறைய போயிட்டோ அதனால ஒரு நாள் முன்னாடி போனதுனாலே சுத்தி பாக்க பொயிருந்தோ அங்க நல்லா இருந்துச்சு மல மேலே இருந்து கீழே பாக்க அந்த வீடு எல்லா ரொம்ப அழகா இருக்கு
அப்பிடிங்ளா நா வந்து இந்த கிரிவலோ சுத்துவாங்க இல்லைங்ளா அதுக்கு பொயிருக்கே ஆனா வந்து இந்த மாரி மழ மேலே ஏறி போண எனக்கு ஆச நானுஅப்பா கிட்ட நறைய தடவ கேட்டே ஆனா நறையோ இப்போ விசேஷ நாள்ல்லா நறைய ஜன இருக்கு இல்லைங்ளா அதனால வந்து கூட்டிட்டு போ மாட்டாங்க அ நார்மலா இருக்க தேதியில வந்து விடமாட்டாங்க செரிங்ளா மேல
ஆமா நார்மலா இருக்குற தை தேதியில வந்து நாங்க மேல வரைக்கு போகலே ஒரு ஒரு கோயில் வரைக்கு பொய்ட்டு வந்துட்டோ அதுக்கு மேல போனாதா அந்த வெளக்கு வச்சிருப்பாங்க
அப்டிங்ளா மேலையு கோவில் இருக்குங்ளா
போற வழி ஆமா கோயில் இருக்கு அங்கேயு ஒரு கோயில் இருக்கு போறே வழியிலயே அங்கயு நல்லா இருக்கு
அப்டிங்களா எனக்கு அது தெரியாது ஆனா அங்க வெளக்கு ஏத்துவாங்க இல்லைங்ளா அந்த தீப் ப்ப நாள்ள அது மட்டுதா தெரியு அதுமே வந்து தொலைக்காட்சி வழியா தா பாப்போ அதுக்கு நம்ளுக்கு ஜனமா இருக்கு இல்லைங்ளா அதனால வந்து கூட்டத்ல வந்து போமாட்டே
ரொம்ப அதிகமா இருக்குமோ அதே மாரி நறைய பேர விடவு மாட்டாங்க அங்க
ஆ ஆமா ஏனா
நல்லே
ஆ ஆமா கரெக்ட்டு தா ஜனோ வந்து எனக்கு ஜனம் இருந்தாலே ரொம்ப புடிக்காது எனக்கு அது ஒரு மாரி வந்து பதட் டமாவே இருக்கு அதுனால அப்பாவு கூட்டிட்டு போமாட்டாங்க
சில பேருக்கு அப்டி இருக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப சத்தமே இல்லாம இருந்தா அவுங்ளுக்கு ரொம்ப புடிக்கு எனக்கெல்லா வந்து சத் சத்தோ இல்லாம இருக்கிறதுன்னா புடிக்கு ரொம்ப சத்தமா இருந்துச்சுன்னா ஒரு மாரி எரிச்சலா ஆயிடு அந்த மாரி
ம் ம் எனக்கு அந்த மாரி சத்தோ இருந்தா எனக்கு புடிக்காது ஆ அமைதியா தனியா விட்டுட்டு அமைதியா இருக்க சொன்னா கூட எனக்கு வந்து புடிக்கு நா வந்து எப்பயுமே அப்படித்தா இருப்பே தனியா
நானு நானு அதேதா அப்டிதா அதே மாதி
ம் எனக்கு வந்து இந்த கூட்டமா அ அ சத்த போட்டுட்டே இருந்தாங்கன்னா பிடிக்காது ஆனா மத்தபடி நம்ம குடும்பத்தோட வந்து கூட்டமா இருக்க சொன்னா புடிக்கு ஏன்னா அப்போ வந்து பாட்டி தாத்தா தங்கச்சி தம்பில்லா வருவாங்க இல்லைங்களா அவங்களோட விளையாடி பேச அதெல்லா வந்து புடிக்கு
உண்மையாவே அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு
ஆ ஆமா அக்காக்கு வேற பசங்க எல்லா இருக்காங்களா குட்டி பசங்கல்லா அதனால அவங்களோட வி ஆமா அவங்களோட விளையாடிட்டு அவங்க கூட நம்மளு விளையாடிட்டு நம்மளு சின்ன குழந்தையா இருக்க மாரி இருக்கு
எத்தன பசங்க அக்
ஆ ரெண் ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையே ரெண்டு பேருமே என் என் கூட வந்து கொஞ்சோ பெட்டா இருப்பாங்க
ஆமா நீங்க சித்தி இல்ல
ஆ ஆமா அதனால வந்து அவங்களோட விளையாட்டுட்டு இருந்த விளையாடிட்டு இருந்தா வந்து நேரோ போறதையே தெரியாது பொழுது போறதையே தெரியாது யாரு எது சொன்னாலு எதுவுமே கேட்காது அப்பனா யாராவது திட்னாங்கன்னா கூட வந்து து அது வருத்தமாவே இருக்காது ஏன்னா அவங்களோட இருக்கம்போது நல்லா இருக்கும்
நமக்கு கோவம்ன்னா கூட ஒரு சந்தோஷமா வந்து எடுத்துட்டு போயிடலா அது மாரி ஒரு நல்லா இருக்கு அவங்கூட இருக்கிறப்போ
ஆமா குழந்தை குழந்தைங்க இருந்தாலே எப்பயுமே அப்டிதான
ஆனா எங்க வீட்டுல நா தா அக்கா எனக்கு தம்பி இருக்கான் ம்
அப்டிங்களா செரி செரி இல்ல இந்த மாதிரி சித்தப்பா பசங்க பெரியம்மா பசங்க
ஆ இருக்காங்க இருக்காங்க எல்லாரும் இருக்கா ஆனா எல்லாருமே வந்து கொஞ்சோ ஒரு ஆறாவது ஏழாவது அந்த மாதிரி கொஞ்சோ படிக்கிற பசங்களா ஆயிட்டாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா வந்து நல்லா விளையாடலா எல்லா படிக்கிற பசங்களாய்டாங்களா அந்த படிக்கிற டைம்ல அவங்க வரமாட்டாங்க விளாட அதுவு எப்பயாவது தா எங்க வீட்டு க்கு வருவாங்க என்ன பண்டிக டைம்ல மட்டு தா வருவாங்க இல்ல நாங்க போவோ பண்டிக டைமில அந்த மாரி கரெக்டா இருக்கு எல்லாரு பள்ளிக்கு கல்லூரிக்கு அப்டி போறதுக்கலா
ஆமா ஆனா அந்த வ வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தாலு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி சியா இருக்கோம் இல்லைங்ளா நம்ளுக்கு
ஆ ஆமா ஆமா
ம் செரிப்பா நா வந்து சமைக்கணோ டைம் ஆது நான் அப்புறோம் பண்ணட்டுங்களா
ஓகேப்பா ஓகேப்பா